ஹலோ
ஆ கேக்குது சிஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்போதாங்க ஒக்காந்துட்டு இருக்கங்க
ஒக்காந்துட்டு இருக்கீங்களா நா படுத்துட்டு இருக்கேங்க
சேரிங்க இப்ப சமயல பத்தி நா சொல்றே நீ கல்யாணத்துக்கு அப்றோ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவ்ளவா சமக்கிறது கெடையாது
ஆ
ந காலேஜ் போவோ வருவோ அம்மா சமக்கிறத சாப்டுவோ
ம்
ஏ கொழந்த வாய்ஸ் கேக்குதுங்க
ஆ ஆமாங்க அவுங்கதா பக்கத்துல இருந்துட்டு நா பேசுறேல்ல அதனால ஒங்கிட்ட அவுங்களு பேசுறாங்களா
இல்ல கொழந்த வாய்ஸ் பேசினா அந்த டிஸ்
சரி இல்லை இல்லை இல்லை இல்லை பேசுங்க பேசுங்க ஒன்னு பிரச்சனை இல்லை பேசுங்க சொல்ல வேண்டா பேசுங்க
இல்ல ரிஜக்ட்ஆய்டுமா சோ அதனால தா நா சொல்றே
இ இல்ல இந்த கால்ல நீங்க அத பத்தி பேச வேணாங்க சொல்லுங்க ஆகாது சொல்லுங்க
ம் செரி ம் சமயல் பத்தி சொல்ணுன்னா நா கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்ன்னா
ம்
அவ்ளவா சமக்கிறது கெடயாது என்னன்னா நா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நெனச்சேன்னா சமயல் னா செரி சாம்பாரு ரசோ வச்சுட்டா போது போல அது ம பெரிய செஃபு அப்டின்னு நெனச்சிட்ருந்தே ஆனா கல்யாண முடிச்சப்பறதா தெரியுது நெறைய வெரைட்டி வெரைட்டியா பண்ணணு அப்டின்னு அவுங்ளுக்கு சா ஏன்னா நா நா அவ்ளதா நெனச்சட்டு செரி இவ்ளதான சமயலு அப்டினு நெனச்சிட்டு வந்தே ஆனா இங்க வந்து பாத்தக் அப்றோதா தெரிது இங்க மாமியார்லா வெரைட்டி வெரைட்டியா பண்ணி குடுக்றாங்க அவ்ளோலா பண்ணணுமா எஃபோர்ட் போடணுமா அப்டின்லா தோணிச்சு மனசு
அப்டிதா எல்லாருமே அப்டி தா நானுமே வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு வீட்லலாம் சமயல் லாம் கிடையாது அதாவது காய் மட்டும் இப்ப காலேஜ் போறே அப்டின்னா எனக்கு நா என்ன பண்ணுவே எனக்கு சாப் இந்த குழம்பு ஊத்தி சாப்படுறதுல்லாம் பிடிக்காது நா எப்போவுமே சுடுசோறு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கட்டிக்குவேன் டிஃபன் பாக்ஸ்ல போக காய் டெய்லி ஒரு காய் பொரியல் அதுதா அதிகமாக இருக்கும் வீட்டில் அந்த மாரி பண்ணிக்குவேன் அப்போ நான் காலேஜ் போகையில அந்த மாரி பண்ணிக் கொண்டு போவனா அது ஒண்ணு மட்டுதா தெரியு எனக்கு இங்க வந்து பாத்தா டோட்டலி சேஞ்சுங்க நம்ம அம்மா வீட்டுக்கும் இங்க அவுங்க சமைக் கறக்கும் நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்
எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க சாம்பார் ரசம் இல்லே ஏதோ ஒரு பருப்பு இல்லே ஏதோ ஒரு புளி கொழம்பு அந்த மாரி வச்சுட்டு ஒரு காய் எப்பவுமே எங்க அம்
ம் எங்க வீட்லயும் ஒரு காய் இருக்கும் கண்டிப்பா
உம் ஆனா இங்க வந்து அப்படியே டோட்டலா சேஞ்சு காய் இல்லாதனாலும் பரவாயில்ல ஆனா வெரைட்டியா இருக்கணும் நல்லா டேஸ்ட்டா இருக்கணும் அந்த மாரி நிறைய எதிர்பாக்குறாங்க என்னடா இது நம்ம வேற இருந்து வேற உலகத்துல இப்ப வேற உலகத்துல இருக்குமோ அப்டிலா தோணுது
கண்டிப்பா எ எங்க வீட்லல்லாம் அதிகமா நெய்சோறு பிரியாணி ஆ ஆ நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதிகமா நான்வெஜ் ஐட்டம்ஸ் சாப்டுவாங்க என் ஹஸ்பண்ட்லா நான்வெஜ் இல்லாம சாப்ட மாட்டாங்க
அதேதான் நான்வெஜ் ஏதாச்சும் ஒன்னாவது இருக்கணும் ஒண்ணு கருவாடு முட்ட அதாவ்து இருக்கணும்
உம் கண்டிப்பா
இல்லன்னா பப்படமாவ்து இருக்கணும் எங்க வீட்டுல அப்டில்லாம் கிடையாது காய் இருந்தாலே அத வச்சு நாங்க சாப்ட்டுருவோம் இங்க வந்து அ அப்பளம் இருக்கணும் இல்லன்னா அது கருவாடு முட்ட சப்போஸ் நான்வெஜ் ஏதாச்சு எடுக்கல அப்டின்னா டெய்லி இதா இதுல ஏதாச்சு ஒன்னாது இருக்கணும் அப்புளம் கருவாடு முட்ட அதெல்லாமே இருக்கணும் அப்பதா யோசி என்ன இது நம்மலாம் அப்டி வளரலையே செரி ஒரு வேள இவுங்க அப்டி வளந்திருக்காங்க போல இங்க உள்ள என்விரான்மெண்ட் வந்து அப்டி ஆயிருக்கும் போல அப்டின்னு நான் நினைச்சிட்டு இருந்துட்டு
ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மிதிரி செஞ்சு சாப்டுவாங்களா இப்ப இங்க வந்துட்டு என் கணவர்க்கு எல்லா எங் வீட்ல எனிடைம் முட்டலா இருக்கணும் ஒரு நாள் இல்லனா கோவொ வரு டெயலி ஆஃப்ஃபாயில் ஃபுல்ஃபாயில் எதோ ஒன்னு அவுங்க வரயில நைட் பன்ட்டு மணி ஆனாலு பன்னெண்ட்டு மணிக்கு நம்ம போட்டு கொடுக்கணும் அப்டிதான் பழகி வச்சிருக்காங்க நான்வெஜ் இல்லாம சாப்ட மாட்டாங்க அ ஹோட்டல் தா ஒர்க் பண்றாங்க என்னோட ஹஸ்பண்டு அங்க இருந்துமே நான்வஜ் இருந்தி எடுத்துட்டு வந்துக்குவாங்க இல்லாத பட்சத்துக் நீ முட்ட கண்டிப்பாக இருக்கணும் இல்லன்னா கோவொ வரு வெங்காயம் உரிச்சு கொடுக்கணும் சாப்பிடையில கொஞ்ச அதா நா வெங்காயத்த க லு ஓடுவே எனக்கு அந்த ஸ்மெல்லே புடிக்காது பச்சயா சாப்டே மாட்டே என் வீட்டுக்காரு என் மகே ஒன்னே கால் வயசு ஆகுது ஸ்நாக்ஸ் கொடுத்தா திங்காது நான் காய் நறு க்கிட்டு இருப்பல கொழம்புக்கு வெங்காயம் நறுக்குவே வந்து வெங்காயத்த கேட்டு வாங்கி சாப்ட்டுட்
ஆ அதே போலதான் என்னோட கொழந்தையும் என்னோட கொழந்தையும் அப்டிதான் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்ட மாட்டான் சீரகொ மிளகு கிராம்பு வெங்காயம் பூண்டு
இதா பண்றாங்க இப்ப இருக்க கொழந்தைங்க உண்மையா தாங்க இப்போ என் பொண்ணு வெங்காயொ சாப்புடுவா கத்திரிக்கா நறுக்குனா ஓடியாந்துருவா கத்திரிக்கா வாங்கி திண்பா கேரட்ட பாத்தா வருவா இப்டி கா எது நறுக்குனாலும் விட மாட்றா தக்காளி சாப்புடுவா எல்லாமே திம்பா கத்திரிக்கா எல்லாம் யாராவ்து தின்னு பாத்திருக் கீங்களா கத்திரிக்கா திங்கறாங்க நாக்கு அரிக்காதா
அதுதான் யோசிக்க ஏலக்காயல்லா
உம் தக்கா அது ஸ்மெல் அடிக்கும்ல்ல எப்டி சாப்ட முடியும்
அதுவு இல்லாம இந்த சப்ஜா சீ்ட்ஸ் வாங்கி வச்சுக்கனு
ஆமா ஆமா சப்ஜா ஸீட்ஸ் வந்து நா என்ன பண்றது அ ம் அந்த மாரி தண்ணில கலக்கி குடுத்தோம்னா எடுத்தெடுத்து ஒக்காந்து தின்னுகிட்டே ஒங்காந்துருப்பா சும்மா நாங்க வந்து சர்பத்துல்ல போடுறதுக்காக பண்றது இவ என்ன பண்ணுவா சர்பத் குடிக்க மாட்டா சர்பத் போட்டு குடுச்சாலு குடிக்க மாட்றாங்க அந்த சீட மட்டு எடுத்தெட்த்து ஞம்ஞம்ன் தின்னுட்டு ஒக்காந்துருக்கு
ம் அதேதா அந்த தண்ணிக்குள்ள போட்டு தா எனக் கு அத எடுத்து அந்த டப்பால உள்ளத எடுத்து நீ எனக்கு தண்ணி குள்ள போட்டு தா அப்டினு சொல்ட்டு அத ஒக்காந்து ஒக்காந்து சாப்ட்டுட்டு இருக்குது
கண்டிப்பா அத ஒங்களுக்கு ஒரு வெளயாட்டுத்தனமா இருக்குல அது வெளாண்ட மாரியு இருக்கு அது அப்டியே அது ஊருதா அவுங்க அப்டே கி ஸ்பூன வச்சு கிண்டுவா எம்மக அப்டியே ஊருமா அப்பறொ எடுத்து எடுத்து சாப்டுவா அந்த மாரி பண்ணுவா
ம் அதே போல தா
ம் ம் என்ன சமயல் இன்னக்கி பண்லானு இருக்கீங்க
தேங்கா சாதொ பண்ணலான்ருக்கே ஏன்னா எங்களுக்கு மட்டு தான அவுங்க வந்து அங்க கேண்டின்லே சாப்ட்டுப்பாங்க
சேரிங்க சேர்ங்க தேங்கா சாதம்னா எப்டிங்க பண்ணுவீங்க ரெசிபி சொல்லுங்க
தேங்கா சாதொ பஸ்ட்டு தேங்கா எண்ணையில தா பண்ணனா அப்பனா தா நல்லா வரு
நல்லாருக்கு ஓகே
அது தேங்கா எண்ணெ ஊத்திட்டு கடுகு அந்த கடல பருப்பு இருக்குல அது
தாளிக்கிற கல்லப்பருப்பு
ம் தாளிக்கிற கடலபருப்பு அப்பறமா கறுவேப்பில
ம்
அப்பறமா தேங்கா போட்டுட்டு
தேங்க துருவி போடுவிங்களா
ஆமா துருவி துருவிதா
ம்
தேங்கா துருவி போட்டுட்டு ம மிக்சில அரச்சாலா அவ்ளோ டேஸ்ட் வராது துருவி போட்டாதா நல்லா இருக்கு ஏன்னா உதிரி உதி மிக்சில அரச் சொம்னா அந்த ஒரு மாரி என்ன சொல்ல கொழ கொழனு ஆயிரு ஆ பாலு தான மாரி ஆயிரு கெட்டு போயிரு சீக்கரமா
நாங்களா எப்பவுமே எல்லாத்துக்குமே செரி நாங்க சட்னி அரைக்க கூட தேங்கா வந்து கட் பண்ணில்லா அரைக்க மாட்டோ தேங்கா துருவி தா மிக்சில போட்டு அரைப்போ
ம் நா வந்து எங்க அம்மா வீட்ல இருக்கப்போ கட் பண்ணி கட் பண்ணிதா பண்ணோ எனா எங்க அம்மாவ்க்கு திருவொல்லா வராது அப்டின் சொல்ட்டு கட் அட் கட் பண்ணிதா பண்ணிட்டு இருந்தோ இங்க வந்து பாத்தா மாமியா வீட்ல பாத்தா எல்லாமே திருகிதா பண்றாங்க அது திருகினு ஒண்ணு வச்சுருக்காங்க இது என்னதுனு கேட்டன்னா இது வந்து தேங்கா திருகுறது இதல்லா பாத்ததில்லயா அப்டின்னு அது அருவாமனைல அருவாமனைல இருக்கு அது பாத்துருக்கே
அது பாத்துருப்போ இது தனியா இருக்கு எங்க வீட்லயு தனியா இங்கெ வந்துட்டு அப்டிதா தேங்கே திருவினு தனியா வச்சுருப்பாங்க அதுல தா திருவனு
ஆ அதுதா நானு யோஸ்ட்டு இங்க வந்ததுகப்பறந்தா தெரிது இது தனியா இருக்குமோ நாங்க அருவாமனேல இருக்கோ அத வச்சு வேனுனா நாங்க திருவிப்போ எதாச்சு ஒரு அவல் எதா பண்றோ அப்டினா அதுக்கு திரிவிப்போ அதுக்கப் அப்பறோ இங்க வந்து பாத்தா த அது தனியாவே இருக்குது
ம் எல்லா பொரியலுக்கு என்ன ப என்ன காய் பொருச்சாலு எங்க வீட்ல தேங்கா சேத்துருவாங்க
ம் அதேதா பீட்ரூட் வச்சாலு செரி ஏதாவது ஒரு கேரட் டு இந்த மாரி ஏதாவது வச்சாலுமே லைட்டா திருகி அப்டியே போட்டுட் டனா அது ஒ டேஸ்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு போட்ருபாங்க
ஆமா கேரளா கேரளா சைடல்லா பாத்தீங்களாங்க ஃபுல்லாவே தேங்காதாங்க
ம் ஆமா இங்யானா இங்க வந்ததுல இருந்து முக்காவாசி இந்த கேரளா டிஷ்ஷஸ் தா இங்க பண்றாங்க அவியல் பண்றது ஆமா ஆமா ஆமா அவியல்லா நா இங்க வந்துதா பழகிட்டே எல்லா காயு போட்டு பண்ற ஏனா அவியல் வந்து எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப புடி க்குமா சோ அதுனால அடிக்கடி பண்ணுவே ஆ
நானு அப்புடித்தாங்க ஏ வீட்டுக்காருக்கு நான்வெஜ் புடிக்குனு நா எங்க வீட்டு பக்கோ வைக்கற மாரிலா நம்ம இங்க வைக்க முடியுமா என்ன ஏதுன்னு மாமி செய்வாங்க எப்பவுமே அத பாத்து இப்ப நா செஞ்சு குடுக்குறே இப்போ இப்பதா அதாவது நா மேரேஜ் ஆயி சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு ஆறு வருஷத்துக்கு அப்பறோ இப்பதா எங்க மாமியோட கை பக்குவோ அப்டியே அவுங்க வைக்கிற மாரியே கொழம்பு அந்த டேஸ்ட்டே இப்பதா எனக்கு வந்துருக்கு அதுனால இப்ப இப்ப என்னய சமையல்ல விட்டுட்டாய்ங்கங்க சமயல்க்குள்ள விட்டுட்டாய்ங்க இதுக்கு முன்னாடியாது விடாம இருந்தாய்ங்க கொஞ்சோ கொஞ்சோ பண்ணிட்ருந்தே கொழம்பு மட்டு அவுங்க பண்ணுவாங்க இப்ப கொழம்பு நம்மளே வைக்க சொல்லிற்றது
ம் அதேதா நானு இப்டிதா மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு கழுச்சுதா அந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கே அதுக்கு முன்னாடியுமே எங்க மாமியார் வந்தாங்கன்னா அவுங்க மட்டுந்தா சமப்பாங்க ஏனா இவ இவ சமைக்கிறது வந்து அந்த டேஸ்ட் நமக்கு புடிக்காது ஆ அப்டின்னு எ கணவரா இருந்தாலு சரி மாமியா இருந்தாலு சரி எ கணவர் வந்து ஏத்துப்பாங்க செரி இவ வந்துருக்கா அப்டின்னு சொல்லிட்டு எ ஃபஸ்ட் இது வந்து அத ஏத்துப்பாங்க இப்போ வந்து மாமியார் மாரி டிட்டோவா பண்றனால இன்ன இப்ப அவுங்க வந்தாலு நா தா சமைக்கிறே அந்த மாரி ஆயிருச்சு
அதுதா நம்ம நல்லா
அவுங்க வந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க நா தா சமைக்கிறே அந்த மாரி ஆயிருச்சு
உண்மையாவே அந்த ஒரு வேல தாங்க எங்க வீட்ல எங்க மாமியார்லா பாத்துட்ருந்தாங்க இப்ப டிட்டோ நம்ம பண்றதுனால அவுங்கள மாரியே பண்றோ டேஸ்ட் அதே மாரி வரு
இப்ப எங்க அம்மா வீட்டு சமையலே நம்ம மறந்துட்டே அந்த மாரி ஆயிருச்சு நா பண்ணாலே இங்க தேங்கா திருகி அரச்சு அந்த மாரிதா பண்ணுவே எங்க அம்மா வீட்ல வந்து அந்த வ அரச்சல்லா பண்ண மாட்டே அப்டியே தே வெங்காயோ தக்காளிய போட்டு அப்டியே வந்து பண்ணி கொஞ்சோ வந்து தண்ணியா இருக் கு இங்க வந்து ஆனா அப்டி கெடையாது கொஞ்சோ கெட்டியா கிரேவி மாரியே தண்யாவு இல்லாம க கிரேவி மாரியு இல்லாம ஒரு பதத்துல இருக்கு அந்த மாரிதா இவுங்க சாப்புட்றாங்க அந்த மாரியே பழகிட்டே
அது கரெக்ட் தா இப்போ நா வந்துட்டு எங்க அம்மா வீட்ல வந்துட்டு ஆ அங்க எங்க அம்மா வீட்டுக்கு போவே இல்ல இப்ப நா என்ன என்னோட ஹஸ்பண்ட் அதிகமா விடமாட்டாங்க ஏன்னா என்னய விட் டு இருக்க மாட்டாங்க அது ஒரு ரீசன் போனாலு பத்து நாளாவது இருக்கனுலங்க சும்மா போய் கூட்டிட் போயிட்டு கூட்டிட் வறதுக் எதுக்கு போணு நானு போறதுல அம்மா மட்டு வந்து பாத்துட்டு பாத்துட்டு போவாங்க அப்டி இருக்கையில அம்மாவோட சாப்பாடு என்னதா இருந்தாலு ஒவ்வொரு டிஷ் நமக்கு ஆசையா இருக்குல்ல அத மட்டு ஃபோன் அடிச்சு கேட்டு அம்மா கிட்ட இருந் எப்டிமா அப்டினு மறந்து போச்சு எல்லா நம்ம பண்ணதுதா மறந்துருச் ச்சு மறுபடி கேட்டு அதே மாரி செஞ்சு நா சாப்டுவே வீட்ல யார் ரு இல்ல நமக்கு மட்டு சமைக்கிறோன்ற ஒரு சுச்சுவேஷன் வருல்ல அந்த டைம்ல அம்மா சாப்பாடு செஞ்சு சாப்டுவே நா ஆசையா இருக்கு அம்மா செஞ்சு சாப்ணு அப்டினு
ம் ஆமா ஆ அதேதா அதே போலதானே இப்ப அவங்க வே எங்யோ போயிட்டாங்க கம்பெனிக்கு போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்டினா அவுங்க மார்னிங்கு செரி ஆப்டர்நூனு செரி அவுங்க அங்கயே சாப்டுக்குவாங்க இப்ப பகல்ல வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாப்டுக்கலா அப்போ அந் அப்ப அந்த அப்ப மட்டு நா வந்து அம்மா பண்றத மாரி பண்ணி சாப்டுப்பே ஏதாச் சோ நமக்கு தோணுச்சு அப்டின்னா ஏனா எங்க அம்மா வந்து தக்காளி சாதத்துல்ல மஞ்ச பொடி போட்லா பண்ணுவோ அதுனால கொஞ்ச டிஃப்ரெண்ட்டாருக்கு ஆமா
தக்காளி சாதம்லா மஞ்சபொடி போட்டுதா பண்ணுவாங்க எங்க மாமியார் வீட்ல அதா ஒவ்வொரு பக்கோ ஒவ்வொரு மாதி ரிங்க இப்ப நா என்னனா எங்க அம்மாலா ஷாக் ஆகுறாங்க நா இப்ப வந்து அவுங்களுக்கு சொல்றே ரெசிபி ணுங்கம்மா இது இப்டி பண்ணுங்க சூப்பராக்கு எங்க வீட்ல இப்டி பண்ணுவோ
ஆமா அதேதா அதே மாரி எங்க வீட்ல மீன் கொழம்பு பத்தீங்னா அரச்சில்லா வைக் க்க மாட்டோ தேங்கால்லா அரச்செல்லா வைக்க மாட்டோ அப்டியே தண்ணியாருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்னா அது கேர்ளா ஸ்டைல்னு அந்த் தேங்கா அ தேங்கால்லா அரச்சு போட்டு பண்றாங்க
அ அந்த மாரி பண்றாங்க சேரி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் செரி பாருங்க கொஞ்ச வேலருக்கு அப்புற பேசலா ஓகே பாய் சிஸ்டர் ம் பாய் கட் பண்ணிக்கோங்க பாய்